ஹலோடா என்ன பண்ணிட்ருக்க இப்ப ஃப்ரீயா
ஹலோ சொல்லுடா இப்பதா வேலையெல்லா முடிஷ்ட்டு லேப்டாப் மூடி வச்சி உக்காந்தேன்
உம் சரி நான் ஒரு உன்ட்ட விஷயம் சொல்ன்னு நான் ஒரு புது பைக் வாங்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன்டா இப்போ வச்சிருக்கற வண்டி ரொம்ப வந்துட்டு பழசாயிடுச்சு அடிக்கடி வந்துட்டு ரிப்பேர் பாக்குற ரிப்பேர் ரிப்பேர் பாக்குற மாரியா இருக்கு நா டுவுல வந்துட்டு நிக்குது ஆபீஸ்க்கு போம்போது அதுக்கப்புறமா வந்துட்டு வீக்கெண்ட்ல வந்துட்டு லாங் டிரைவ் போறதுக்குல்லா வந்துட்டு ஒரு நல்ல வண்டி சஜஸ்ட் பண்றா
ஆஹ் செம்ம முடிவுடா புதுவண்டி வாங்கறது எப்போதுமே ஒரு தனி திருவிழா மாதிரி ஆனா வண்டி வாங்குறதுக் க்கு முன்னாடி உன்னோட முதன்மையான தேவை என்னன்னு யோசிக்கணும் உனக்கு தினமும் ஆபிஸ் போயிட் வரதுக்கு குறைவான செலவில் ஓடும் மைலேஜ் வண்டி வேணுமா இல்ல நல்ல வேகம் மற்றும் கம்பீரமான தோற்றம் கொண்ட திறன்மிகு வண்டி வேணுமா
எனக்கு வந்துட்டு ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு வண்டி வேணும்டா தினமும் வந்துட்டு அ ந தினம் தினமும் வந்துட்டு ஒரு சிட்டி டிராபிக்ல ஓட்ற மாரி எளிமையானவும் இருக்கணும் அதே சமயத்துல வந்துட்டு ஹைவேல நெடுஞ்சாலையில போகும்போது ஒரு நல்ல வேகமும் வந்துட்டு இருக்கணும்டா உடலுக்கு கண்டிப்பா வந்துட்டு ஒரு சீரான அமைப்பு இருக்கணும்டா அந்த வண்டியில உட்கார்றதுக்கு நல்ல சீட்டு இருக்கணும் அந்த மாரி ஒரு வண்டி வேணும்டா
ஆ அப்பனா நீ டூரிங் பைக் வாங்க அந்த மாரியான வகையிலலலா நீ தேர்ந்தெடுக்கணும் ரொம்ப குனிஞ்சு ஓட்டுற மாரி வண்டி வாங்கினினா நகரத்து டிராபிக்ல ஒட்டும் போது மணிக் கட்டும் முதுகு வலிக்கும் ஆரம்பி நிமிர்ந்து உட்கார்ந்து ஓட்டுற மாதிரி டி வாங்கினால் தா நீண்ட தூர பயணத்துக்கு உடம்பை காக்கும் க்கும்
உம் ஆமாடா முதுவலி வந்தா உடற்பயிற்சி கூட சரியான சேரி உடற்பயிற்சி கூட செய்ய முடியாம போயிடும்டா அதாவது வண்டியோட யூஐ இல்லதா அது மாதிரி வேணும்டா அதுக்கப்புறம் சிசி டி எவ்வளவு இருக்குனு சொல்லு அதுக்கப்புறமா ஒன் பிப்டி சி சி போதுமா இல்ல டூ ஹண்டரட் பிப்டி சி சி தான் வண்டி வாங்கணுமா ஒரு ஹைவேஸ்ல ஓற மாதிரி இருக்கணும்அதுக்கப்புறமா ஆபீஸ்க்கு போற மாதிரி இருக்கணும் எனக்கு ரெண்டு விதமா வந்துட்டு ஒரே பர்ப்பஸ்ல இருக்கற மாதிரி ஒரு வண்டி சொல்றான்
நீ நெடுஞ்சாலைய பயணம் அடிக்கடி போவென்னா கண்டிப்பா ஒரு எர்நூறு சிசி முதல் அ எர்நூத்தம்பது சிசி வரை வண்டிகள் வாங்குனாதா கரெக்டா இருக்கு ஏனா வேகம் என்பது எம்பது தாண்டும் போது வண்டி அதிராமல் சீராக போகும் அதே நீ நூத்தம்பது சிசி வண்டிய வாங்கினினா நகரத்துக்குள்ள மட்டுந்தா ஓட்ட முடியு ஹைவேல ஓட்டும் போது வண்டி உனக்கு திணரு
ஓ ஆனா சிசி அதிகமா அதிக அதிகமாக அதிகமாக எரிபொருள் சீக்கிரமா வந்துட்டு தீந்துருமே அ ரொம்ப கொறஞ்ச நேரத்துல வந்துட்டு பெட்ரோலை தீந்து போயிரு என்ன செய்ய முடியு அப்ப
அது உண்மதா நூத்தம்பது சிசி வண்டிகள் ஒரு லிட்டருக்கு நாற்பத்தி ஐம்பது கிலோமீட்டரு வர ஓடு அதே நீ வந்து எரணூத்தம்பது சீ சீக்கு போனினா ஒரு லிட்டருக்கு முப்பத்தி இல்லனா முப்பத்தஞ்சு மீட்டரு க்கு தா கிலோமீட்டருக்கு தா அது போகு அதனால தா சொல்றே உன்ன ஆ மாத பட்ஜெட்ட மனசுல வ ச்சிக்க வண்டி வாங்குறதுதுனால மட்டும் செலவில்ல அத தினமு அதிக பிரி புல் போட்டு பராமரிச்சி வண்டி நீ ஓட்டணு அது நாவச்சுக்க
கரெக்டா சொன்னடா ஆஃபீஸுக் போயிட்டு வர்றதுக்கே மாசொ பெரிய அக்கௌண்டு எரிபொருள்கே போயிடு அப்ப ம் நூற்று அ நூ அதாவது நூற்றி அறுவது சிசி அதுவும் இல்லாம இன்னொரு எரநூறு சிசி வாங்குனொம்னா நம்ம வாங்குற சம்பளம் ஃபுல்லா அதுக்கே போயிரு நம்ம என்ன செய்யறது
ஆமா நூத்தி அறுவதுலெந்து எரநூறு சிசிக்குள் இப்போ நெறைய நவீன தொழில்நுட்ப வண்டிகள் வந்து வந்துருச்சு முக்கியமா பாத்தீன்னா வண்டி வாங்கும்மோது பாதுகாப்பு வசதிகள் என்னென்ன இருக்கும்னு பாக்கணு வண்டியில சருக்கள் தடுப்பு பிரேக்கு அதாது ஏ பி எஸ் னு சொல்லுவாங்க அந்த ஒன் அந்த ஒரு விஷ்யொ கண்டிப்பா இருக்கணு அது நீ பாத்
ம் ம் ஆமான்டா மழ காலத்துல வந்துட்டு அ ரோடு வழுக்கும் போது அ திடீரென பிரேக் அடிச்ச வண்டி சறுக்கிட்டு விழுந்துடும்டா இந்த சறுக்குதல் தடுப்பு வந்துட்டு எதாது ஒரு வண்டிலருக்கா எதாவ்து என்ன எதாவ்து ஒரு வண் டிலருக்கா அதுக்கப்புறொ வந்துட்டு டயர்ல வந்துட்டு ஒரு சில டயர்லா சொல்றாங்க அதெல்லா வன்ட்டு அந்த வண்டில இருக்குமா நீ சொல்ற வண்டில
ஆமா அ ரெட்டை சேனல் அதாவ்து டுவல் சேனல் தா மிகச்சிறந்தது அதுதா உன்னோட அந்த சர்க்களுக்கு பாதுகாப்பா இருக்கு நீ வண்டில பிரேக் பிடிக்கும் போது அந்த மாரி வண்டிய தா நீ பாத்து எடுக்கணு அவசர காலத்துல பிரேக் அடி க்கும்போது வண்டி நிலை தடுமாறலா அதனால உயிரை காக்கும் இந்த விஷ்யத்துல காசு பார்க்காத ஆனாக் எவ்ளொ காசானாலு அது நீ பாத்து வாங்கிரு
ம் கண்டிப்பா வந்துட்டு உயிர் வந்துட்டு நம்மளுக்கு முக்கியம் தானே அப்புறொ இப்ப வர வண்டியெல்லா வந்துட்டு மொபைல் ஃபோன் வந்துட்டு வச்சு ஓட்ற மாரி ப்ளூடூத் டிவைஸ்லா கனெக்ட் பண்ற மாரி இருக்கு அதுக்கப்றமா டிஸ்பிளே வந்துருச்சு வண்டியிலேவு அ நேவிகேஷன்லா வந்துருக்கு அத அது எப்புடி அதா எவ்ளொ செலவாவு அந்த வண்டி வாங்குறதுக்குல்லா
ஆமான்டா ஆமா ஃபோன கையில் பிடிச்சுட்டே இல்ல வண்டிய ஓட்ற‌மா வண்டியில மட் மாட்டி வச்சு உக்காந்து ஓட்டும் போதுரு ரொம்ப செரமமா இருக்கு
ம்
திரையிலேயே அடுத்தை நூறு மீட்டருக்கு வலந்து பக்கா திரும்புவும்னு காட்டினா நம்ம ஃபோன பார்க்க தேவையில்ல அந்த வண்டியிலே நாவி கேஷனெல்லா காட்டு அப்போ நீ ஃபோனேவெ பாக்க தேவயில்ல வண் டியமுட்டு பாத்தா போது கவனம் சிதறாம ஓட்றக்கு அது ரொம்ப ஒனக் கு உதவு
ம் அதுக்கப்பறொ வண்டி வாங்கும்போது ஃபினான்ஸு அதுக்கப்புறொ பட்ஜெக்டு அ மொத்த காசு குடுக்குறதா இல்ல வந்துட்டு இ எம் ஐ வசதி மாதத்தவணைல எடுக்குற மாரி இருக்கா வண்டி அது எடுத்தா நல்லதா
உங்கிட்ட மொத்த பணமும் கைவச இருக்கு அது தாராளமா வண்டிய கொடுக்கலாம்னா ஒரே அதிக கட்டி வாங்குறதா என்ன வட்டி காசு மிச்சமாகு ஆனா அந்த பணத்தை கொடுத்ததுக்கப்புறோ உன்னோட அவசர கால சேமிப்பு வந் து காலியாக கூடாது அத நீ பாத்துக்கணு
ஒருவேள மாதத்தவணைக்கு போனா வட்டி அதாவ்து மாதத்தவணைக்கு வந்து வண்டி வாங்குனொம்னா வந்துட்டு காச மாச மாச குடுக்குற மாரி இருக்குமா இல்ல அதோட அதிகமா குடுக்குற மாரி இருக்குமா
அதுதா தொழில் வியாபாரத்தோட தந்திரொ தவணை முறைல போறதுனா முதல்ல உன்னால எ வ்ளோ அதிகமா முன்பணம் கட்ட முடியுமோ அவ்ள கட்டிடு முன்பணம் அதிகமா கட்டினாதா கடன் வாங்குற தொகை வந்து கொறையு அதனால மாசொ கட்ற தவணை தொகையு வட்டியு ரொம்ப குறைவா இருக்கு முக்கியமா பாத்தீனா ரெண்டு இல்லனா மூணு வருஷத்துக்கு மேல தவணை காலத்து நீட்டிக்காது சீக்கிரமா எவ்வளொக்கு எவ்ளொ முன்பணொ அதிகமா கட்ரியோ அவ்வளோ ஒனக்கு வந்து வட்டி காசு அந்தோட லோனு
செரியா சொன்னடா முன்பணத்த அ திகமாக்கி தவணை காலத்த வந்துட்டு குறச்சு வட்டி வியாபாரொ வந்துட்டு ரொம்ப குறச்சு வாங்குறதுதா நம்மளுக்கு நல்லதுன் சொல்ற அது மட்டும் இல்லாம ஹெல்மெட் மா ஹெல்மெட்டு வந்து து கண்டிப்பா வண்டிக் தந்துருவாங்ளா வண்டிக்கு இன்சுரன்ஸ் தந்துருவாங்ளா இல்ல ஃபைன்லா தந்துருவாங்ளா பேப்பர் ஒர்க்லா நெறைய இருக்குமா
அதெல்லா வந்து கண்டிப்பா குடுப்பாங்க நீ வண்டி வாங்குற எடத்துல அப்ப அந்த பேப் பர் ஒர்க்ல தா நீ ரொம்ப கவனமா இருக்கணு அது பா அது புல்லாலிப் படிச்சு பாத்துட்டு அப்பறந்தா நீ கையெழுத்து போடணு இதெல்லா உன்னோட செரியான ஒரு கவனோ மான ஒரு விஷ்யமா இருக்கு அப்பறோ வேற ஏதாவது கேள்வி வெச்சிருக்கியா
ஆமா அந்த வண்டி வாங்கும் போது வந்துட்டு எப்படி பராமரிக்கணு எத்தன் தடவ வந்துட்டு சர்வீஸ் உடணு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கா இன்ஜின் ஆயில் மாத்தணுமா அந்த மாரி டவுட் எல்லா நறைய எங்கிட்ட இருக்கு அத பத்தியா பைக் மெயின்டனன்ஸ் எப்படி பண்றதுந்
ஆ அது வந்து நீ புது வண்டி வாங்கும் போது உனக்கு ஃப்ரீ சர்வீஸ்ன்னா அஞ்சு சர்வீஸ் குடுப்பாங்க நீ அஞ்சு சர்வீஸ் நீ வந்து காஸ் சே கட்டாம இலவசமா பண்ணிக்கலா அதுக்கு மேலதா நீ வந்து காசு கட்டுற மாரி இருக்கு வண்டிய வாங் ங்குறது மட்டு முக்கியம் இல்ல அத வந்து பிள்ளை மாரி உன்னோட பிள்ளை மாரி பா க்குறதா முக்கியோ புது வண்டி வாங்குனா மொதல்ல ஐந்து முறை நா சொன்ன மாரி கடைக்கு ஃப்ரீ சர்வீஸு அந்த கிலோமீட்டர் அளவு வரும்போது செரியான் நாளூபீல் நீ கொண்டு போய் வண்டிய உடணு அதே சமயோ இன்ஜின் அதுல மறக்காம மாத் தொடு
ஓ இன்ஜின் ஆயில் வந்துட்டு மறந்துட்டோம்னா வந்துட்டு இன்ஜின் ரிப்பர் ஆயிருன்னு சொல்றயா
அம்மா வண்டியோட எண்ணெய் அதாவது இன்ஜின் ஆயில்தா வண்டியோட ரத்தோ
ம்ம்ம் அப்பறோ வார வாரோ வண்டி சக்கரத்துக்குள்ள இருக்குற டயர் பிரஷரு அதல்லா செக் பண்லன் செக் பண்ணனுமா
ஆமா அது நீ வந்து எங்கேயாவது நீ தூரப் பயணம் போம்போது அடிக்கடி நீ செக் பண்ணிக்னு அந்த பிரஷர வந்து உ வண்டிக்கு எவ்வளோ உ வண்டியோட டயருக்கு எவ்வளோ அது கரெக்டா அளவு பத்துமா அந்த அளவுக்கு வெச்சா போது ரொம்ப அதிகமாவு வெக்க வேண்டா கம்மியாவு வெக்க வேண்டா
ம் சேர் சேர் நம்ம முன்னாடி வந்துட்டு இன்சூரன்ஸ் போட்டுக்குறது நல்லது அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபஸ்ட் பார்ட்டி வந்துட்டு ஃபஸ்ட் பார்ட்டி மூலமா வந்துட்டு வண்டி வாங்கறது நல்லதுன்னு சொல்றயா
ஆமா ஃபஸ்ட் பார்ட்டிங்கிறது உனக்கு மட்டு உன்னோட காப்பீடது நீ ஓட்டுற ஆளு நீ தான உன்னோடதா ப்பிடு தேர்டு பாரி போட்டினா நீ யாராவது மேல கொண்டு போய் திடீர் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அவர் மேலே நீ இடி ச்சினா அது வந்து இன்சூரன்ஸ் அவருக்கும் ப்ளளைம் ஆகும் நீ வந்து எப்பவுமே பர்ஸ்ட் பார்டி அப்புறம் சை தேர்டு பார்டி ரெண்டுமே போடுறதான் உக்கு நல்லது ரெண்டு இன்சூரன்ஸ் நீ போட்டுக்கணும் ஒரு சில தா ஆளுக் என்ன ஒண்ணுவுங்கா பர்ஸ்ட் பார்டி மட்டு போட்டுச்சு வாானங்க அவங்களுக்கு மட்டும் சரியாற மாரி அது வந்து எப் போனுக்கு யூசாவும் உன்னா மத்தவங்க யாராவது ஒ மழ வண்டியை கொண்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடாங்கன்னா அது உனக்கு கை கொடுக்கும் தேர்டு பார்ட்டி தான் உனக்கு வந்து உன்னாட சேஃப்டிக்கு அது ரொம்ப முக்கியமானது
ம் ஓ இப்பதான் புரியுது காசு வந்துட்டு குறைவா இருக்குனுன்னா தேர்டு பார்ட்டிய நம்ப கூடாது அப்புறம் வந்துட்டு அ ஆ நம்மளை வந்துட்டு ஏமாத்திட்டு போயிருவாங்க
ஆமா
அதாவது ஏதாவது வண்டிக்கு ஏதாவது சப்போ பொல்யூஷன் சர்டிபிகேட்டு அந்த மாரி எதாவது வாங்கி வச்சுக்கணுமா அதெல்லா
அதல்லாம் நீ வந்து ஆட்டியோல வந்து நீ வண்டி வாங்கன புதுசுலயே சர்டிபிகேட்லாம் வாங்கி வச்சுக்கிறது உனக்கு ரொம்ப நல்லது பியூச்சர்ல அதுனல யூஸ் சாகு திடீர்னு கீது அரசு வந்து உனக்கு வண்டிய இந்த மாரி வண்டிலாம் வேண்டான் பேன் பண்ணா கூட நீ அந்த பொலுயூஷன் சர்டிபிகேட்ட காட் டி ஏ அந்த வண்டி வி விக்கவு வாய்ப்பு இருக்கு
சேரி நண்பா தகவலுக்கு ரொம்ப நன்றி நா அப்றமா கூப்பிடுறே
ஆ செரிங்கெ நானு கூப்புர்றே
ஆ